நல்லாருக்குங்க நல்லாருக்குங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
நானாங்க மாடி மேல பிரெஷ் ஏர் வாங்கிட்டு இருக்கேங்க
அடடே செம செமங்க பரவாயில்லங்க இந்த டைம்ல வந்து நெறைய டிராஃபிக்கு கொஞ்ச கண்ட்ரோல் ஆயிருக்கு ஆ காலி இன்னு காலையில இன்னு பெஸ்ட்டுங்க காலையில நீங்க ஆறு டு ஏழு
வேப்ப மரோ இருக்குங்க எங்கள சுத்தி எனக்கு அது ரொம்ப அது ரொம்ப புடிக்கு கீழ வந்து அது ரொம்ப பெரிய பெரிய மரோ நாங்க இருக்கிற ஏரியால அந்த வேப்ப மரமே ஒரு மெடிஷன் தானே அதனால என்ன அதனால எனக்கு அந்த காத்து வாங்குறதுல ரொம்ப இஷ்ட அது
ஆ வேப்ப மரோ மாங்கா மரோ ஆக்சிஜன் வந்து அழகாக குடுக்கு நல்லா அப்சர்வ் பண்ற மரோ வந்து இது ரெண்டுமே இது ரெண்டுமே மத்த மரோன்னா கூட எல்லாமே குடுக் க்குந்தா இல்லன்னு சொல்ல ஆனா இதுல வந்து பியூரி வந்து நெறைய இழுக்குது அந்த இது ஒரு ரீசன் சொல்றாங்க அதுக்கு மாங்கா மரத்துல வந்து நைட்ரஜன் வந்து அதிகமா கண்ட்ரோல் பண்ணா ஆக்சிஜன் அதிகமா குடுக்குதா
ஓகே உங்களுக்கு உங்களுக்கு ஒரு டிப்ஸ்சு சொல்றே பாருங்க இப்ப ரொம்ப நமக்கு இப்ப ஒடம்பு சரியில்ல இப்ப ரொம்ப ரொம்ப இப்போ வந்து ஜொறோ ரொம்ப அந்த வைரல் இன்ஃபெக்ஷன் வருது இல்லங்க அப்ப என்ன பண்ணுங்க வீட்டுக்கு வெளிய வேப்பல கொஞ்ச சொருவி வெச்சிருங்க
ஆமா ஆமா ஆ
இல்ல ரொம்ப ரொம்ப ரொ நா அத ட்ரை பண்ணிருக்கேங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அதுக்கப்றோ இந்த குளிக்க போம்போது
ஆ
இந்த மஞ்சள் இருக்குல்லங்க
ஆ
ஒரு ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுட்டு குளிப்பே இப்ப அந்த தண்ணிக் கொஞ்சோ வந்து ரொம்ப பியூர் வாட்டர் மாறி நா ஃபீல் பண்றது ஒடம்பு இந்த கொரோனா வைரஸ்லா வரச்ச நா அதாங்க பண்ணே என்ன பண்ணுவேன்னா வெளில இருந்து வருவாரு எங்க வீட்டுக்காரு காய் வாங்கிட்டு வருவாரு அத வாங்க பயமா இருக் எந்த வழியா வருமோ உள்ளண்டு நா தண்ணி ரெடி பண்ணி வெச்சிருவேங்க அவருக்கு இப்போ குளிக்கிற தண்ணில மஞ்சள் போட்டுருவே ஒரு ஸ்பூன் மஞ்சள் போட் டு குளிச்சுட்டு வெளிய வந்தா ஓகே வைரஸ் யெல்லா அங்கே போயிடுச்சுன் ஒரு பயோ ரிலீப் அப்புறோ அந்த வேப்பல வேப்பல்லேல இருக்கற ஒரு இது வந்து வாய்ப்பே இல்லங்க நீங்க அந்த வாசப்படில வந்து சொருவிடுங்கள போது ஆமா மா அதே மாதிரி மா எலையு அவ்ளோ ஒரு பெனிஃபிட் அதுலயுருக் க்கு அதே மாரி தா அதுவு ரொம்ப பியூரிபை அந்த காஞ்ச எல இருக் கிளுங்க மா எலையோட காஞ்ச எலையில வந்து டீ போட்டு குடிக்கணும்மா
ஓ ஓ ஓ ஆமா ஆமா சொல்லிருக்காங்க நா கொட கேள்விப்பட்ருக்க
இங்க பாருங்க சுடு தண்ணியில ஒரு ரெண்டு லைய பிச்சு போட்டு அந்த காஞ்சோலிய பிச்சு போட்டாலே அந்த தண்ணி வந்து அவ்ளோ நல்லதாங்க ஒடம்புக்கு
அதே பப்பாளியு அதுதாங்க சொல்லுவாங்க பப்பாளி எல இருக்கு இல்லீங்களா பெருசு அத வந்து நா நம்ம ஜோரமேக் கேர் பண்ணுங்க நம்ம கொரோனா டைம்ல நறைய யூஸ் பண்ணுங்க நானு வேப் இப்பெல்லா நறைய யூஸ் பண்ண பப்பாயா நறைய யூஸ் பண்ண இந்த இதுல தாங்க நாங் கா எங்க பேமிலி கொஞ்சோ நல்லாவே வந்தோங்க எந்த ப்ராப்ளோ அது நானா நனைச்சிக்கங்க அந்த கஷாயோ எடுக்க எடுக்க எடுக்க கிட்டத்தட்ட அந்த ரெண்டு வர்ஷோ ய ஒடம்புல ஜளி இருமரு எதுமே இல்லங்க ஒடம்புல நீட்டா இருந்துச்சுங் ஒடம்பு கஷாயோ ஆமா அதுக்கேத்த மாரி மூச்சு பயிற்சி பண்ணே யோகாவு ஆ
அந்த காலத்துல எல்லா யோசிச்சுப் பாருங்க எந்த மாத்திர மருந்தை சாப்பிட்டு இருப்பாங்க நம்ம பெரியவங்க எல்லா
இல்லைங்ளே எல்லாமே இயற்கை தா
இயற்கை எங்க தாத்தா வச்சிருப்பாருங்க நெஞ்சுவலிக்குமா மான்கொ கொம்பு வச்சுருப்பாரா
ஆ
சந்தன சந்தன கல்லு இருக்கு இல்லைங்க அதுல ஒரசி போட் பண்ண அந்த வலி போயிடுன்னாங்க எப்டி இருந்திருக்காங்க நம்மல்லா அ தாய்ல தொடுறோ
தைலதேனு ஒடனே ஹாஸ்பிட்டலு போயிட்டோக்கோ இ சி ஜிக் குடுத்துருப்போம் பிரச்சனயிருக்கும் ஆஹா ஓஹோட்ருப்பாங்க ஒங்களுக்கு இது அட்டாக் வந்துச்சுன்னா மறுபடியும் பெரிய அட்டாக்கே வரு நம்ம போய் சேர்ந்துருவோம் அந்த மார்ல்லா இருந்துச்சு பாருங்க வீட்டு வய்தயமே பாருங்க எப்டி பர்ணிருக்காங்க
வந்து வைத்தியல்லா டக்கு டக்குன்னனு வச்சருப்பாங்க எங்க பாட்டி ஓ நஜமாவே இங்க அவங்கலா பெரிய டாக்ட்ருங்க
ஆமாங்க அவங்கல்லா க ஹாஸ்பிட்டலுக்கு போவாத டாக்டர்ஸ் படிக்காத டாக் டர்ஸ் நஜமாதா அவங்களோட கை வைத்தியோம் நஜமாவே சம நானு கொழந்த பறக் போது எங்க பாட்டி யங்கொடதாருந்தாங்க அவ்ங்க ஒன்னொன்னு சொன்னது எல்லாமே நடந்துச்சுங்க என்னதா டாக்டர்ஸ் வந்து மீன் சாப்பிடு அஹ் இப்ப வந்து எனக்கு ஆப்ரேஷன் ஆச்சு இல்லங்களா கிட்டத்தட்ட இருபத்தி ஆறுத் தயய்லு ய ஒடம்புல அவங்க என்ன சொல்றாங்க எல்லாமே சாப்பிடலா இதெல்லா சாப்பிட கூடாதுன்னு ரெசேஷன் எல்லா எதுமே கிடையாது நீங்க எல்லாமே சாப்பிடலா ஒரு பத்து நாள் கழிச்சு எல்லாமே சாப்பிடறாலான்ட்டாங்க கறி கிறி இல்லாம எங்க பாட்டி ஒரு தே வார்த்ததா ஒடம்புல இரும்பு பட்ருச்சி
ம்
உனக்கு வந்து அது வந்து சலிக்கு நீ வந்து மீனோ கத்திரிக்காவோ அது இதுனு எது சாப்ட கூடாதுன்வாங்கோ நா என்ன பண்ணிட்டே அவங்கள மீறி ஒன்னு சாப்பிட்டுட்டே கிட்டத்தட் ட அன்னிகெல்லா நா ரொம்ப அவச்தப்பட்டெங்க கீறி கீறி கீறி வலிக்குது கேட்ட அப்பதா நனச்ச ய ஆயாவ அப்ப டாக்டருங்க என்ன சொன்னாங்க எல்லாமே சாப்புலா அதெல்ல ஒன்னு பிரச்சன இல்லன்ட்டாங்கோ அதனாலே நா ஆ அப்ப லாஸ்ட்ல எது உதவுச்சி பாட்டி வைத்தியந்தா அது எடுக்க கூடாது அது எடுத்தா பிரச்சன அப்டின்னு சொன்னாங்க பாத்தீங்ளா
க்கு இப்ப ஒரு பெரியவங்க வந்து சொல்றத நம்ம கேட்டுக்கனு நெசமாலோ
ஆமாங்க காத்து நல்லா ஹெவியா இருக்குங்களா பயங்கர காத்து அடிக்குது
செம்ம காத்துங்க நல்லா ஜில்லுனு இருக்குங்க
ம் ம் ம் ம் பரவால் ஆ நல்லா காத்து வாங்கிட் இப்ப உள்ள போனா ரொம்ப ஹாட்டா இருக்கு
ரொம்பங்க இந்த சென்னை வெயில் எல்லா நீங்க பா சோ அப்ப தொப்பக்கட்ட நனஞ்சிருவ நானு
ஆ ஆ ஆ
ஆமா இந்த இந்த ஏ சி பிச்ச வாங்கனுங்க இந்த வேப்பம்
ஆ ஏ சி இல்லா கூட ஏசி இல்லாங் கூட சொல்றோ நம்போ ஏ சில இருந்தா ஜில்லுன்னுக்கு இன்னாதா இருந்தாலு இயற்கை காத்த அடிச்சுக்க முடியாது ஒரு ப ஒரு தென்னை மரத்துக் கீழயோ ஒரு மாங்கா மரத்துக் கீழயோ நல்லா குளு குளு குளுன்னு காத்துக்கும் போது ஒரு ஒத்தக் கட்டில் போட்டு தூங்குற சொகமே சொகந்தாங்க
எனக்கு ஒரு லட்சியமே இருக்குங்க ஒரு தென்ன மரத்துக் கட்
நெறைவேறட்டு ஆ
தென்னமரத்துக் அடியில ஒரு தென்னந்தோப்புக்கு நடுவுல ஒரு கட்டில் போட்டு அந்த இயற்கைக் காத்தோடு ஒரு நாளாவது அவ்ளோ நிம்மதியான ஒரு தூக்கம் போடனும்னு ஒரு பெரிய கனவுங்க அது பெரிய கனவு எல்லாரையு ஆள் வச்சிருவ எல்லா பாருங்க ஏதா வருதான் முழிக்க வச்சிட்டு எனக்கு ரெண்டு அசிஸ்டன் இரு க்காங்க என் தங்கச்சிங்க அவுங்கள உக்கார வச்சுட்டு நல்லா தூங்கணுன் ஒரு ஆச
கேக்கலங்க காத்துதா பயங்கரமா இருக்கு ஒரு நாள் நின்னு பேசுங்க ஆ மெய்ப் இப்போ கிளியரா இக்குது கொஞ்ச நேர நின்னு பேசுங்க ஆ ம்
அப்புறோங்க
அப்புறோங்க இல்லங்க இட்லி ஊத்திட்டு வச்ட்டு வந்ட்டுக்கற ஆ சட் னி தா என்ன அரைக்கிறதுன் தெரிலயோ நேத்து தா வெங்காய சட்னி அரைச்ச
வேர்க்கடல இருந்தா வேர்க்கடல அடி
வேர்க் கடல எனக்கு நைட்டு் கொஞ்ச செட்டாகுதுங்க அதே ஜீர்ணமாவறதில்ல எனக்கு அப்டியே ஒரு மாரி வாமிட்டிங்கா வந்துருது கல்ல சட்னி தேங்கா சட்னி கூட நல்லா இருக்கு எனக்கு
ஆ
வேர்கடல நைட்ல மட்டும் செட் ஆவுறதில்ல எனக்கு எப்போவுமே ஆ அதனாலதா வெங்காய சட்னி கார சட் னி அந்த மாரி காரோ சம்பந்தப்பட்டாம கொஞ்ச அரைச்சோனா ஓரளவு ஜீர்ண ஆயிடுது எனக்கு இந்த வேர்க்கடல என்ன பண்ணுதுங்க அரச்சிட்டானா டேஸ்டுக்கு நல்லா சாப்ட்றோமா நல்லா இருக்குன்ட்டு
ம் ம்
படுக்கும்போது ஏப்பம் வரும்போது அதே ஸ்மெல் வரனால எனக்கு அது செட்டே ஆக மாட்டுது ஒடம்பு ஒரு சம்டைம்
இல்லாட்டி நீங்க சீக்கிரம் சாப்ட்டுருங்க ரொம்ப லேட் சாப்ட்டா தாங்க அந்த மாரி ஆகும் நீங்க ஏங்க எங்க பாட் டி சொல்லியிருக்காங்கன்னு அவுங்கல்லா வந்து பொழுது சாகறதுக்கு முன்னாடியே சாப்ட்டுவாங்களா
ஆற்ர தாங்க நைட்டு சாப்பாடு ஆற்ர டு ஏழு இதுக்குள்ள முடிச்சிர்ணுமா
ஏங்க எட்டு மணிக்கு வந்து ஒரு ஈ காக்கா இருக்காதா அங்க தூங்கிடுவாங்களா
தூங்கிடுவாங்களா ஆமா பொழுதோட எழுவாங்க இருட்டோட எழுவாங்க நாலு மணிக்குலா எழுவாங்க
அஞ்சு மணிக்கு வந்துட்டு வீடே யாருமே ஒருத்தர் கூட படுத்திருக்க மாட்டாங்ளா பாதி வேல முடிஞ்சிருக்குமாங்க நம்புறீங்ளா இது
அந்த மாரி செஞ்சு பாருங்களே சூப்பரா இக்குது அன்னைக்கு வைபே வந்து செம்மையா இருக்கு கால பொழுதுல நீங்க ஆறு மணிக்கு எல்லா வேலையு முடிச்ட்டு எட்டு மணிக்கு உக்காருங்ளே ஃப்ரீயா குளிச்சுட்டு செம சூப்பருங்க அன்னிக்கு நல்லா தூங்கியே ல்லா நல்லா ரெஸ்ட் எடுக்லா காலைல எழுற மனுஷ வந்து நெஜமாவே வந்து ஆ அறிவாளியா அவங்க சொல்லுவாங்க மூணு மூணு மணிக்கு எழுறவ முனிவனா நாலு மணிக்கு எழுறவ என்னது அறிவாளியா அஞ்சு மணிக்கு எழுறவே ஞானியா ஆறு மணிக்கு எழுறவே எருமியா
அய்யோ ஏங்க நாங்கல்லா அப்ப எட் எட்டு மணி ஒம்போது மணியெல்லா
பத்து மணிலா கணக்கே வரலங்க இதுல அய்யய்ய அதுதா சொல்றே மூணு மணிக்குலா எழுந்து ஒரு சிலர்லா என்ன பண்ணுவாங்க அந்த பிரம்மமுகூர்த்தில சாமி கும்பிடுவாங்களா அப்போ வந்து பிரபஞ்சோ வந்து அமைதியான சூழ்நிலைல இருக்கும்போது கடவுள் வந்து அவ்ளவு சாந்தமா இருப்பாங்ளா அந்த டைம்ல அதனால தா பிரம்ம முகூர்த் தோணுவாங்க அந்த முகூர்த்தத்தே வந்து பிரம்ம முகூர்த்தன்றது ரொம்ப கடவுள்களா சாந் தமான நிலையில நம்ம கும்பிடும்ப போது அவங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா அப்ப அந்த வைப்பு வந்து என்ன ஆகுது நமக்கு நல்ல வைபா கிடைக் க்குது ஆசீர்வாதோ கிடைக்குது சோ அதனாலதா வந்து காலப்பொழுது எப்பவுமே நாங்க கோய்ந்தா கும்பிடும் போது இல்ல எதுனா கோயிலுக் போமோதெல்லா நா ரெண்டு மணிக்குல்லா எழுந்து செஞ்சு முடிச்சட்டு நாலு மணிக்கு முடிச்சிடுவே குளிச்சுட்டு கோயிலுக்கே ஆ ஃபஸ்ட் பூஜைக்கே போயிடுவோ அஞ்சு மணிக்கு பூஜையில்லா இருக்குவாங்க ஆம்பூர்ல அந்த நெஜமாவே அதுக் கும்டுட்டு வெளிய வரும்போது அவ்ளோ நல்லாருக்கு அந்த கால பொழுதில அந்த சாமி கும்புறதே வந்து வேறு லெவல் தாங்க சீரியஸா
நல்லா இருக்குல்லங்க ம் ம் செம இது ம் அப்புறங்க நாலா போய் எதா பண்ணணுங்க ரொம்ப நல்லா இருக்கு காத்துன்னு உக்காந்துட்டேங்க சரி என்ன லேட்டா சமச்சு க்களா
இல்லன்னா மேம் மூஞ்சில ஊத்திருவாங்க கரெக்
கரெக்டுங்க ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஏங்க கேக்குதுங்ளா ஹலோ